ஹலோ
ஹலோ
ஆ நல்லா இருக்கீங்களா
ஆ நல்லா இருக்கிறாங்க நீங்க நல்லா இருக்கிறீங்களா
ஓ நல்லா இருக்காங்க உங்க வீட்ல எல்லாரு நல்லா இருக்காங்களா
எல்லாரு நல்லா இருக்காங்க
ம் சாப்ட்டாச்சுங்ளா
ஆ சாப்புட்டங்க
சேரி சேரிங்க
நானே கூப்பிடலான்ட்டு நானே கூப்பிடலான்ட்டு இருந்தே நீங்களே கூப்பிட்டீங்க
அப்டிங்களாங்க என்ன விஷயமாங்க
உங்க வீட்ல இந்த மாடி தோட்டம் போட்டிருக்கீங்கள
ஆமாங்க
சரி அத பத்தி டீட்டெயில் கேட்கலாம்னு தா கூப்பிடலான்றங்க
சேரி சேரிங்க உங்க வீட்ல்ல எடோ இருக்கா போடுற மாதிரி
ம் எடமெல்லா இருக்குங்க
ஓ செரி செரிங்க ம்
நாங்க வந்து மே கீழ வந்து எட விடாமே கட்டிடோங்கலா
எ பிஹச்டி வைக்கிற மாரி அப்புறோ அதனால தா மேல மாடி தோட்டோ போட்டருக்கங்க செடி வளர்த்துறனா ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டுங்க அதனாலச் ஆமாங்க அதனால செரி மேல போட்டங்க ம் எப்டின்னா நம்ம இதுல எழுதி வைக்குணுங்க அக்ரி இதுல போய்ட்டுங்க நமக் கு பஞ்சாயத்துல சொல்லிட்டோம்னா அது சீனியாரிட்டி படி உங்ளுக் வந்து குடுப்பாங்க அப்டியே ஹிட்டாவே குடுத்துருவாங்க
அப்டிங்ளா
ஆமாங்க
எந்த மேரி
என்னங்க
எந்த மாரி செடிகள குடுப்பாங்க இல்ல வெத குடுப்பாங்ளா
ஆ இல்ல செடியாவே குடுத்துருவாங்க இந்த கவர்ல பேக்கேஜ் கவர் இருக்கு இல்லிங்ளா அந்த அந்த மாரி கவர்லயே குடுத்துருவாங்க நம்ம தொட்டிலயு வேணுனாலு வாங்கிக்கிலாங்க ஆ நம்மளுக்கு எப்டின்னா தக்காளி ஆ வெண்டக்கா அந்த மாரி பாவக்கா அந்த மார் நம்மளுக்கு வந்து ஆ காய்கறிகள் வெஜிடபிள்ஸ் ஃப்ரூட்ஸ்ன்னா இதெல்லா பாத்தீங்ன்னா இந்த சின்ன சின்ன இதுலா ஆரஞ்சு கொய்யாப்பழோ ஹைபிரிட் மரோ மாரி சின்னதுலியே காய்க்கு ரொம்ப மரோ பெருசா
செம்பருத்தி
வீட்டுக்கு தேவையான இதுகள்ல்லா வச்சுக்கலா காய்கறிகள்லா
ஆமாங்க இதெல்லா சின்ன சின்ன செடி தான பச்ச மிளகா தக்காளி வெண்டக்கா அப்றோம் இந்த இது இருக்லிங்ளா ஃப்ரூட்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா கிரேப்ஸ் இருக்குது இல்லிங்ளா அப்போ அந்த இந்த திராட்சை அதெல்லா கொடி மாரிதா படருங்ளா அந்த மாரி குடுப்பாங்க அப்றோ நம்ம அத வந்துட்டு இந்த மதில் மேல ஏத்தி விட்டுட்டோம்னா மேலல்லா செவுத்து மேல போட்டோம்னா நல்லா படந்துக்கங்க நல்லாருக்கு அது சீக்கிரமா வந்துரு உங்களுக்கு வர்ற வரைக்கு கஷ்டோ வந்துருச்சுன்னா நல்லா கொடி நல்ல எடுத்து விட்டுட்டோம்னா நூல் கட்டிவிட்டுட்டோம்னா நல்ல தலைஞ்சிருங்க
கொடி போற மாரி நம்ம செட்டிங் வைக்குணுலி
ஆமாங்க குச்சி கட்டி விடனு ஸ்ட்ரைட்டா கொஞ்சோ மேல போற மாரி கீழனா ரொம்ப இதா ஆயிரு நெலத்துல பட்டு மேலே ஃப்ளோர் தா இருந்தாலு நம்மளுக்கு தண்ணி ஊத்த பிடிக்க கஷ்டமா இருக்கு
அது எப்டிங்க மெயின்டென்ஸ் எல்லா பராமரிப்புல்லா எப்டி பண்ணுவீங்க
மேலிங்ளா நா டெய்லியு ரெண்டு நேரோ போயிருவங்க காலையிலு போயிருவ எனக் கு வீட்ல என்ன வேலைங்க வீட்டு வேலைய முடிச்சுட்டா எனக்கு ஒரு ஆள் தொணை இருக்கிற மார் இருக் என்னால இந்த டி வி எல்லா பாத்துட்டு படுத்துட்டு இருக்க முடியாதுங்க எனக்கு அது பிடிக்கவு செய்யாதுங்க
அதனால சீரியல் பாக்கறது அ மேல போயிருவங்க மேல போனுன்னா இவ்ளோறாத்துரு இருக்குற மாரியே இருக்குங்க கொழந்தைங்க வீட்ல இருக்குற மாரியே அது செடிகளுக்கெல்லா தண்ணி விட்டு நல்லா செடிய எல்லா கொஞ்சோ நல்லா இது பண்ணி வுட்டு களைச்சி விட்டு ஒரா வந்து ஒரமு குடுத்துருவாங்க அவுங்ளே
அப்டிங்ளா
ஆமாங்க ஒரோமெல்லா குடுத்துருவாங்க நம்ம இந்து இருக்குல்லிங்ளா மஞ்சி தேங்கா மஞ்சின்னு சொல்றாங்கில்லையா ஓடு
ஆமாக
அதுல வந்து நம்ம போட்டு விட்டோம்ன்னு வச்சுக்கோங்களே தண்ணி வந்து ட்ரை ஆகாதுங்க செடிகளுக்குள்ள நல்லா அப்டியே இழுத்துக்கு தண்ணில பூரா அந்த மஞ்சி
இவ்ளோ சொல்றீங்ள மாரி இருக்காங்க
உறோ வந்துட்டு இந்த இது மாரி இருக்குங்க ப்ரௌன் கலர்ல நம்ம ம் நேச்சுரலான இதுதாங்க நம்ம இது கெடையாது கெமிக்கல் ஒன்னு பெருசா கிடையாது அத போட்ட நம்மளுக்கு பாதிப்புல்லா ஒண்ணு இருக்காது காய்கறிஸ்க் தா என்ன வேணாலு சாப்புள்ளா பச்சையா சாப்புள்ளா நம்ம மாட்டு சாணம் சொல்லுவாங்க இல்லைங்ளா ஆட்டு சாணம் மாட்டு சாணம் எல்லா
ஆமாக
அது கூட சேந்த மார்தா இருக்குங்க அதுனால இயற்கையான உரந்தா அதுனால ஒண்ணு நம்ளுக்கு அ சாப்புட்றதுனால பாதிப்பு எதுவு இல்லைங்க கொஞ்சோ கொஞ்சோ போட்டா போதுங்க ஆனா போட்டோம்னா தண்ணி கொஞ்சம் நல்லாவே விடணும்
தண்ணி அது எந்த அளவுக்கு தொட்டியெல்லா வச்சோம்னா சிறிசா தானே ஊத்த முடியு கொஞ்சோ தானே ஊத்த முடியு
ஆமாங்க சின்ன சிட்டிக்கு தானே ரொம்ப பெரிய அளவுக்லா இல்லைங்களே உங்களுக்கு அதுனால உங்களுக்கு அந்த தண்ணி நிக்கிற அளவுக்கு அதில இது இருக்கு பிளேஸ் இருக்கு அந்த அளவுக்கு ஊத்துனா போதுங்க அ இப்போ சின்ன சின்ன நீங்க ஆ பாத்துருக்கீங்ளா இதில இந்த சேனல்ல எல்லா அ சின்ன செடியிலேயே பாத்தீங்ன்னா மா மரோ கொய்யா மரோ இதெல்லாமே காய் காய்ச்சிடு அந்த மாதிரி உள்ள பப்பாளி இதெல்லா ஈஸியா வளரக்கூடிய செடிகள் தா அதுனால ரொம்ப உங்களுக்கு பெரிய அளவுக் கெல்லா தென்னமரம் மாதிரி மாமரம் மாரி பெரிய அளவுக்கு தென்னமரோ இதுலா வந்து சின்ன ஒரு வருஷத்துக்குள்ள அப்டி இந்த மாரி காய் காய்க்கிற மரங்கள் தானுங்க அதுனால உங்களுக்கு பெரிய அளவுக்கெல்லா இது தண்ணி வேணுங்கிறது இல்ல நமக்கு அந்த குழி அந்த கொடுத்துருக்குற அந்த பேக்கேஜ் அளவுக்கு தண்ணி இருந்தம்னாலே போது
ஓகே
ஆமாங்க உங்க வீட்டில போட்ட யார் பாப்பாங்க
நா தாங்க பாக்கணு வேற யாரு பாப்பாங்க
அப்டிங்களா பாக்க முடியுமா உங்களுக்கு டைம் எல்லா செட் ஆகுமா இருக்குமா
அதுக்தா உங்களைய கேக்லானு கூப்ட்டெங்க
செரிங்க
ஓ காலையிலன்னா எத்தன மணிக்கு நீ தண்ணியல்லா ஊத்து விங்க
நா காலைல எந்திரிச்சு கொஞ்சோ வீட்ல இகிற வேலையெல்லா முடிச்சுட்டுங்க அப்பரோ தா போய் செடிகல க்கெல்லா தண்ணி விடுவே ஏன்னா காலையில எந்திரச்சிட்டு என்னால போக முடியாது பசங்களெல்லா தாட்டி விட்டுட்டு அவுங்கல்லா ஒருத்தர் ஏழு மணிக்கு போவாங்க ஒருத்தர் எட்டு மணிக்கு போவாங்க அப்புரோ ரெண்டு பேத்தயு அனுப்ச்சு விட்டு போட்டு அதுக்கப்ரோ தாங் நா போவே
ஆனா உங்களுக்கு கீரை வள பாட்டு செடி குடன்னு மேல வந்து மிய் இல்ல டீம் மக்குளே
அதுக்கு வந்து க்ரீன் மே வுது மாரிங்க ஒரு நெட்டு மாரிங்க குடுத் அடிச்சுக்லாங்க ரொம்பம் வெயில் வந்து டைரக்டா சு செடிய தாக்காத மாரி விடுங் இப்பு நீங்கே இன் இதுல பாத்துருப்பீங்ள நர்சரில
ஆமாங்கன்
ரொம்ப வெயிலா இருக்கு ஜொல்லிட்டு க்ரீன் நெட்டு மாரி அடிச்சிருப்பாங் லைஸா ருக்கு நம்ம மஸ்கிட்டோ நெட்டு கோழி கொசு வல மாரி தா ருக்கு அந்த மாரி அடிச்சுக்லா ஒன்னு பெரிய அளவ்க் இது இருக்காது செடி வாடாது வெயில் அதீமா தாக்காதுங்க
மரியா அடிச்சுட்டோம்னா நாள் கொஞ்சோ நெ அள் கிடைக்கு ம் இந்த செடி தாங்குற அளவ்க் இருக்கு இல்லிங்க
ஆமாங்க
நீங்க சொல்ற பாத்தா வேலையெல்லா ஈசியாத்தா இருக்கும்போல் தெரிய்து
ஆ வேலைய்ல ஈஸி தானுங்க ஆம் எல்லாமே நம்ம கைய்ல தா இருக்குதுங்க எதையுமே ஈஸி எடுத்துக்கிட்டோம்னா ஈஸி கஷ் ட்டமா எடுத்துக்ட்டோம்னா கஷ்டமாத்தா இருக்குங்க
ப்ப நம்மோ ஓ அ எடோ எவ்ளோ இருக்கோ அதுக் தகுந் மாரி அவ்வும் சொன்னோம்னா அதுக் தகுந்த மாரி செடி குட்பாங்லா
ஆமாங்க நம்ம அவ்ங் கேப்பாங்க எந்தளவ்க்கு மேல எடா ப்ளேஸ் இருக்குதும இடம் இருக்குதுன்னு கேட்பாங்க நம்ம சொன்னும்னா அதுக் தகுந்த மாரி அவ்ங்க வந் தருவாங்க இல்லா ஈஸியான வளரக்கூடியத் த்த தருவாங்க ஜ் வெண்ட வெத தக்காளி வெத மொளகா வெத வெய்ள்ரி வெத நெல்லிக்கா மரோ கொய்யா மரோ முனதக்காளி ச்செடி கத்திரி ச்செடி பச்ச மெளகா இதெல்லா ஈஸியா வந்துருங்க வேற் அதிக்மா பாயாது பப்பாளி கொய்யா மர் றோ இதெல்லா வந்து ஈஸியா வளரக்கூடியது அப்பறோ இந்த இது ம் கோவக்கா பாவக்கா இங்கிள்க்கு வாங்கி வெச்சி பாருங்க உங்ளுக்கே ஒரு நறையா டிஃப்ரென்ஸ் தெரியு வீட்லே நல்லாருக்குங்க நம்ம பெட்ஸ் மாரி இருக்குங்க வேல செல்ல ப்ராணிகள் வளத்துற மாரி அது நம்ம செடிகிடிகிளுக்கா டைம் பிண் பண்ணும் போது நம்ளுக் நேரம் போறதே தெரியாது அப்ற நம்ம வீட்லியே வெச்சு நம்மளே அந்த காய்கெல்லா பறிச்சி சாப்புடும்போ அதுல கெடைக்கிற சந்தோஷமே தனி சொகோந்தாங்க
ஹு நா ப்டிங்ளா
ஆ ஆமாங்க
எப்டிங்க நீங்க ரெஃபர் பண்ணுவீங்ளா இல்ல நாம்ளே ஏ கே சொன்னா கெடைக்கு
இல்ல இல்லங்க நா வேணா வாங்ளு சொன்னீங்னா போது எனக் தேம்பர் ருக்கு கான்டக்ட்டு அவங் கிட்ட வேணா ஃபோன் பண்ணி சொல்ற உங்க பேரு வேண் நோட் பண்ண சொல்ற அப்புறோ அவங்க வரா சொல்லும் போது நீங்கெ வேணா வந்தீங்கன்னா நான் உங்ள கூட்டிட் போற அப்பற வேன்னா அப் வாங்கிக்லாங்க ஆனா நீங்கதா எடுத்துட் போய்க்கோணுங்க
அப்டிங்ளா
டெலிவரி தர மாட்டாங்க
நம்மதா போய் வாய்க்கனுமா
ஆமாங்க வண்டி ஏதாது நீங்க ஏற்பாடு பண்ணிக்கங்க மொதல்லையே அவுங்க சொல்லுவாங்க இந்த மாதிரி எங்களுக்கு செ கொடுக்க போறோ செலக்ட் ஆய்ட்டீங்க அப்டின்னா அப்றோ நீங்க வண்டி எடுத்துட்டு போய்யி வாங்கிட் வந்துக்லாங்க என்ன கொஞ்சோ வேற வண்டியா இருந்துதுன்னே இப்போ காரு அந்த மாரி இருந்துச்சுனு வச்சுக்கோங்ளே அது ஏற்கனவே தண்ணி எல்லா ஊத்தி வச்சிருப்பாங்க பேக்கேஜ்ல அந் தண்ணி எல்லா லீக் ஆகு
அப்போ அரசு சார்பா எதாது மானியோ ங்ளு குடுக்கலா வாங்கிக்றீங்ளா
என்னங்க
அரசு சார்புல மானியோ குடுப்பாங்கலாமா மாடி தோட்டத்துக்கு
அப்டிங்களா சேர் சேரிங்க அத ட்ரை பண்ண முயற்சி பண்ணணுங்க
நீங்க வாங்லியே
இன்னு கெடைக்கலங்க எனக்கு கெடைக்ல இனிமேதா பண்ணணுங்க உங்ளுக்கு யாராவது தெரிஞ்சவுங்க இருந்தா சொல்லுங்க நா வேணா ட்ரை பண்ணி பாக்குறே
சேரிங்க அப்பனா எனக்கு சொல்லி
ஆ சேரிங்க
அப்றோ என்னங்க ஒருநாள் வந்து பாக்குறே ஓகே
ஆ இதே மட்டு கேட்டு சொல்லுங்க ம் பாய்ங்க அ பாய்ங்க ம் ம் அது ஒன்னு பிரச்சன இல்ல